ப்பன நம்ம விசப்பறோ அதாவது நீங்க சொல்லிருந்தீங்க
உம்
ஏ கூட வந்து அந்த விஷயங்க நன்மையாலா இருக்குப்ப நா சொல்லியிருந்தே எல்லா விஷயங்களு நன்மையாருக்கு அப்படின்னு சொன்னே முடியாது ஏ ஒரு சில பெரிய விஷயங்கள் வந்து பிள்ளைங்கலதா இருக்குங்க ஒரு
அஹ் ஆமா தோழி
இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க அப்டின்னா ஒரு ஒரு து எடுக்கோம் அப்டின்னாக்கா எல்லா விஷயத்தைக்கும் நன்மைகள் கப்பின மசோடி இங்கியது ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போவேன் இந்த இடத்து ஏன் இப்ப வந்தீங்கன்னா பிரியாணி வந் து நான்லாம் பாத்தீங்கன்னா பிரியாணி நைட்ல சாப்டுவேன் பதினோரு மணிக்கு சாப்டுவேன் பன்னென்டு மணிக்கு சாப்டுவே அப்படின்லா சொல்லக்கூடியடவங்கள இருக்கா ஆனா பிரியாணி நம்ம வந்து அந்த டைத்துக்குலாம் சாப்டோம் அப்டினா நம்ம ஒடம்பு சேர்மானாக நிச்சயமா சேராது அது ஒரு சில உடம்புகள் மட் டும்தான் சேரும் வெல் நெறைய உடம்புகளுக்கு வந்து அது சேர மாட்டேங்குது இப்ப நாலாம் அதெல்லாம் பாத்துபுட்டு அவுங்களம் சாப்டுறாங்களே நம்மலும் அந்த டையத்துக்கு சாப் டா ஒண்ணும் பண்ணாது அப்டின்னு சாப்டு நாலம் ஹாஸ்பத்திரில போய் அட்மிஷன் காலம்லாம் இருக்கு கே அ மருத்துவமன பெய் கே நம்ம வந்து சேந்து அதுக்கான வைத்திய செலவு இப்ப முன்னூறு ரூவாய்க்கு பிரியாணி சப்டுட்டு மூவாயிரம் ரூவா செலவு பண்ண காலம்லாம் இருக்கு எனது ஏன்ன அந்த அளவுக்கு கூட உங்கள பத்தி சில விஷயங்கள இருந்து உண்மையா தான் இருக்கும் அப்டின்னு சொல்லி நம்புன காலங்கள் இருக்கு அதே அதே விஷயம் அப்டின்னு பாத்தீங்கன்னா எல்லாத் இது உண்ம சொல்லவே முடியாது ல ங்களா அப்ப ஒரு சில விஷயங்கலுக்கொசம் அப்டின இல்ல ஒரு சில விஷயம் பாக்குறோம் இப்ப கார்லாம் வந்து விற்பனை செய் றாங்க இல்லையா இப்ப கார் வந்து விற்பனை செய்யறாங்க இப்ப சென்னை சைடு அப்டின்னு பாத்தீங்கன்னா நறைய ஊடங்க கள் மூலியமா கார்கள் விற்பனை செய்றாங்க தோழி இப்போ அந்த கார் இப்போ அவுர் என்ன சொல்றாங்க இந்த கார் வந்து வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்தான் மூணு லட்சம் ரூபாயதா சொல்லி அவுங்க வந்து போஸ் போடுறாங்க ஆனா நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேக்கு போனும் அப்டின்னாக்கா அந்த காருருடய விலை பத் ஏன் அஞ்சுலட்ச ரூபா ஏழு லச் செவாவின் சொல்றாங்க கேட்டன் இல்ல நீங்க சொன்னாங்க போட்ட கார் எலாம் முடிஞ்சிருச்சு இது வந்து வேற மாடல் அஹ் இது சோ இதுக்கு வந்துல ம் பர்மிட் இருக்கு அது இருக்கு இதுக்கு என்னன்னோ சொல்றாங்க சோ அந்த அந்த மாரி பாக்கும்பொழுது எல்லா புரு இவுங்க அவுங்க வந்து உண்மையா சொல்றாங்க அப்டினா கெடையாது சில துணிகளையே எடுத்துக்கோங்களே எங்களுக்கு கடைகள் வந்து இப்ப ஜவுளி வந் து சின்ன சின்ன ஜவுளி கடைகளாம் விளம்பரம் போடுவாங்க போடும்பொழுது என்ன சொல்லி போடுவாங்க அதாவது பேண்டு ஷாலு டாப்பு இது மூணு வெறு எரநூறு ரூவா எரநூத்து அம்பது ரூவா முன்னூறு ரூவா அப்டினு சொல்லி லா போடுவாங்க கடசில பாத்தீங்கங்க நம்ம போன் பண்ணி கேட் டோமினா ஓ அந்த துணியா அதுல்ல வெலை அதிகம் இது விட்று தீர்ந்துட்டு மோ விற்று தீர்ந்துடுச்சு முடிஞ்சிடுச்சு விற் விற்பனையாகிட்டு இப்டிதா சொல்றாங்க ஏன்னா அஹ் நம்ம எதனால நம்ம வந்து அவுங்கள இப்ப நம்மோ வந்து வாடி க்கையாளர்கள் வரணு அப்டின்ற ஒரு எண்ணம் இருக்குனது அவுங்களுக்கு வேண்டியது ஆஹ் பார்வையாளர் கள் அதிகமா இருக்கணு சோ இது வெல கொறவு அப்டிங்க பொழுது நம்ம நா வந்துட்டு ந நாலு பேருக்கு அத அனுப்புவே இந்த கடையில வந்து கம்மியா இருக்கு ஆஹ் அதனால நீங்க அத பாருங்கே என்னனு விசாரிங்க அப்டினு சொல்லிட்டு நா அனுப்புவே நா அந்த ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனும் சோ அந்த மாரி விஷயங்களுக்காகவே நெறைய ஊட கங்கள் வந்து ஒரு பொய்யான தகவல்கள பரப்புறாங்க அப்டிங்கறது ஆணித்தனமான உண்மை ஏன்னா நா அத அனுபவிச்சுட்டு நாங்க உங்களுக்கு நா சொல்ற வழி
உம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா ஆ இ ஓர் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க இது வந்து நகைக்கடன் தள்ளுபடி அப்டினு சொல்லிட்டு போட்ருப்பாங்க அது உள்ள போய் பாத்தோ னா அதுக்கான ஒ கன்டினியூ பண்ணிட்டு தா இருக்கறே இப்ப க பாத்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி அஹ் கொ அ அரசு வந்து அறிவிச்சிருக்கு நகை கடன் தள்ளுபடி அப்புனு சொல்லிட்டு போஸ்ட் போட்ருப்பாங்க அது உள்ள போய் நம்ம பாத்தோ அப்டின்னாக்கா அதுல அதெல்லாயி அத பத்தின ஒரு கான்செப்டே இருக்காது அதது அத விட்டுட்டு வேற எதததோ பேசுவாங்க லாஸ்ட்ல ஃபிய அத நம்ம பாத்து முடிக்கிற வரைக்குமே வந்து அது ஒரு ஒரு உண்மையான தகவலாவே இருக்காது இல்லையா அவ அது மாரி நா நெறைய பாத்துருக்குறே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒரு இலவச தையல் மிஷின் குடுக்குறாங்க அப்டினு சொல்லிட்டு போஸ்ட் போட்ருப்பாங்க அது உள்ள போய் பாத்தோம்னா அதுக்கான ஒரு இதே இருக்காது வேற எததோ பேசி அதுக்கப்பறோ சொல்லுவாங்க அனைத்து பெண்களுக்கும் அப்புனு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க அது உள்ள போய் பாத்தோம்னாக்கா அ இல்ல இவுங்க வந்து வித் விதவைகள் அ கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு உண்டு அப்டினு சொல்லுவாங்க அது மாரி வந்து நெறைய ஊடகங்கள் நீங்க சொ சொல்ற மாரி பொய்யான தகவல் கல பரப்புற ஊடகங்களும் இருக் க்குதா தோழி
தராங்க ஏன்னா ஒண்ணுல பழைய ஊடல்ல பள்ளியுடைய பைகள் வந்து அதாவது பள்ளிக்கு எடுத்செல்லக்கூடிய பேக் வந்து மிக குறைந்த விலைக்கு தரோ எரணுரூவாக்கி தரோ என்னதுவாக்கி தரோ முன்னுருவாக்கி தரோ அப்டிலா சொல்றாங்க ஆனா நம்ம நானே வந்து இப்ப கேட் ட்ட வந்த அந்த வாயிப் ஒரு இந்த நம்பருக்கு நா என்னுடைய ப்ளோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா அவ்ளோ பேர நா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிருக்கே அதுலியே சொல்லிறாங்க முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைஸ் பண்ணிருந்தீங்க அப்டின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு எ ந வோ அம்பது பர்சன்டேஜ் உங்குளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட் றோ இருவது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிறோ அப்புடின் சொல்லிறாங்க நம்மளு அத அவங்குளோடைய அவ அவங்களுடைய சேனல நம்ம வந்து அக்சப்பண்ணிக்கிட்டு அதுக்கப்பறோ நம்ப கேக்குறொ ஆனா அதுக்கப்பற என்ன சொல்றாங்க முன்னூறு ரூபா சொன்ன பை எங்க இருக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபா சொன்ன பை எங்க ருக்கு அதெல்லா கேக்குபோது உண்மையிலே நா தா வருது ஆ அந்த வா அந்த கேபுளு காரவ்கங்கள பாக் க்கும்போழுது அந்த சேனல் காரங்கள பாக்கும்போது திட்டனு அப்டின்தா வருது ஆனா என்ன பண்றது அவங்களுக்கு அது பார்வையில்லாதவங்க அதிக வேணு அப்டின்ற நோக் கத்துலத அவுங்க பண்றாங்க ஆ ரொம்ப குறைவான ஒரு விலைய சொல்லிட்டு நம்ம நெருங்கி கேக்கும் பொழுது அந்த விலைக்கான மூணு மடங்கு அதிகமா வெச்சு விக்கிறாங்க இப்ப இதெல்லா ரொம்ப மன வருத்தத்துக்கு கொண்டு போய் தள்ளுது மன வருத்தம் ஆனா மன உளைச்சல் அப்டினு கூட சொல்லலா ஏனா நா வந்து நெனச்சுட்டு செரி ஓகே இங்க வந்து வெல கொறவா இருக்கு நம்ம கொழந்தைக்கு எடுத்துக்கலா நம்ம அக்கா கொழந்தைகளுக்கு எடுத்துக்கலா அப்டின்ற மாரிலா நா யோசிச்சு வெச்சிருந்த கடசியா பாத்தா எம் பிள்ளைக்கே அங்க பை வாங்க முடியாத நெலமைக் கு ஆயிருச்சி அந்த வேல சொல்றாங்க இதெல்லா வந்து எப்படி உண்மனு நம்ம சொல்ல முடியு சொல்லுங்க அது மாதிரிதா இந்த சில விஷயங்கள பாத்தா நா நறைய கேள்விப்பட்டது அப்டின்றத விட அனுபவத்தாலதா நெறைய அடிபட் டு மாறி வந்துருக்கு ப்போ அது மாதிரிதா இருக்கு ஊடகங்களுடைய சில விஷய நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களுருக்கு இப்ப நல்ல விஷ அப்டினு சொல்ல போறிங்கனாக்கா இப்ப என்னோட கொழந்தைக்கு வந்து இப்ப ஒடம்பு சரியில்ல சோ அந்த ஒரு ஊடகத்து வழியாத நா ஒரு மருத்துவர போய் பாத்த இப்ப மருத்துவர பாக்கும் பொழுது இந்த ஊடகத்து மூலியமாதா நா பாத்தே அப்பதா எனக்கு தெரியு ஒ இந்த மருத்துவர பாத்தம்னாக்க இங்க வர பிள்ளைக ஒடம்புக்கு செரியாகு அப்டின்ற ஒரு முழு நம்பிக்கைல நாங்க போனோ போய் பாத்து அதுக்கப்பறந்தா எங்களுக்கு தெரியுது ஏனா நரம்பியல் நல மருத்துவர பாத்தோ ஆனா கொழந்தைக்கு சரியாகல ஊடகத்து மூலியமா பாத்த மருத்துவர போய் பாக்கும் பொழுது கொழந்தைக் குத் ஏதோ ஒரு மருந்து அவங்க குடுக்கக்கூடிய ஒரு மருந்து குடுத்தாங்க ஆனா பாப்பாக்கு உடனடி ஒரு இரண்டு நாட்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந் சோ இந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ம் சில விஷயங்களும் இருக்குட்டும் அ சில நறைய மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா மருத்துவர் இவர்கள் வந்து மருத்துவக்கு படிச்சிருப்பாங்க ஆனா அவங்க பேசக்கூடிய இதெல்லா பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம சில விஷயங்கள பேசுவாங்க அதனால எல்ல விஷயங்களுக்கு மருத்துவருக்கு பிரியாணிக்கு என்ன சம்மந்தோ இருக்கு ஆனா ஒரு பிரியாணி எப்படி செய்யறது சரின்ட்டு பேசுவாங்க போ மாரியே விஷயம் நம்பலையும் நம்ம பா ஹ் இல்லைங்களா ஒரு விஷயம் செய்யறோம் ஒரு செயல்பாடு செய்யறோம் அப்படின்னா அது மக்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்கும் நம்மளுடைய ஷ் சொந்த ஒரு விஷயத்துக்காக நமக்கு ஒரு பணம் கிடைக்குது அப்படின்றது காக நம்ம ஒரு செயல்பட ம் செய்யக்கூடாது ஆதோம் மிகப்ம் பெரிய முற்றிலும் தவறான செயல் பாடு அப்படின்னு நினைக்ரே தோழி
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் இப்ப ஒரு மருத்துவரை போயி நான் வந்து அஹ் அந்த ஊடகங்கள்ல பாாரத்துட்டு போனேன் எனக்கு வந்து வந்து அது அங்க போய் என் குழந்தை காமிச்சுன்ன நல்லா போயிட்டு அப்புடின்னு சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களும் இரு இருக்காங்க இன்னொன்னு இப்ப வந்து நான் என் குழந்தைய ஸ்கூல் சேர்க்கணும். பள்ளிகள் சேர்க்கணுங்கறதுக்காக வந்து நான் வந்து ஆன் அந்த மாரி ஊடகங்கள் மூழியமாதான் தெரிஞ்சுகிட்டேன் வந்து என்ன என்